இப்பவா
ஆ சொலுங்க
ம் சொல்லுங்க என்ன பண்றீங்க
நா இங்க சும்மா வெளிய வந்தே ஃப்ரெண்டோட
ஓகே ஓகே
ம் நீங்க சாப்ட்டீங்களா
இம் இல்லல சாப்பிடலங்க இத நா சும்மாதாருக்கே படுத்து கெடக்கே
ஓ
போரிங்காருக்கு சோ படுத்துக்கிட்டுருக்குறே
ஓகே
நீங்க சாப்டாச்சா
இல்லல்லங்க எங்க பிரண்ட்க்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோனா
ஓகே
அதனால சும்மா இப்டி வந்தே ம் ஆ அட்டு ஆ வேற என்ன இது வேற என்ன உங்க காலேஜ்ல வேற எது இல்லையா ஸ்பெஷலா
எங்க காலேஜ்ல ஸ்பெஷலா பண்ணுவாங்க
நீங்க எல்லா இருப்பீங்க
ஆமா
தொம்ப ஆ எந்த ஒரு இது இருக்காதா சிட்டா இருப்பாங்களா ஸ்டாப்லா
ஆ ஸ்ட்ரிக்ட்டா தா இருப்பாங்க யார் ஃப்ரீயல்லா விட மாட்டாங்க இப்பமே ட்ரிக்ட் தா
ம் எங்களுக் எங்ககுளுக்கு அதேதா ஹலோ
ஸ்ட்ரிக்ட் மீன்ஸ் இப்போ செகண்ட் இயர் பஸ்ட்டு இயர்ல கொஞ்ச ஸ்ட்ரிக்ட்டா தா இருந்தாங்க லைக் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து
ம்
மேம் வந்து ஸ்ரிக்ட்டா தா மேம் கூட இப்ப வந்து எங்கள்ட்ட ஜாலியா பேசுறாங்க செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் எல்லா வந்து திரி எங்கள்ட்ட வந்து திரி அ ஆமா
இப்போ செகண்ட் இயர்லல்ல செட் ஆச்சா
ஆ ஆள் ஃபர்ஸ்ட் இயர்லே செட் ஆயிடுச்சி எங்களுக்கு ஆனா வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அந்த மேம் புரில
உங்களுக்கு க்ளாஸ்ல எல்லாரு செ செட் ஆயிட்டாங்களா பொண்ணுங்களா
ம் தெரியல்ல எல்ல எல்லா பொண்ணுங்க கிட்டயு நாங்க பேச மாட்டோ
ஆ
அறுவத்தி மூணு பேர் உண்டு
உங்கள்து கோஎட் இல்லையா கோஎட் இல்லல்ல
இல்ல இல்ல கேர்ள்ஸ் தா
கேர்ள்ஸ் அறுவத்தி மூணு பேரா ஓர் கிளாஸ்க்கு
ஆமா அறுவத்தி மூணு பேர்ல நாங்க அறுவத்தி மூணு பேருக்கு எனக்கு பாதி பேருக்கு நேம்ம கூட தெரியாது அதுல
சேட்டு கூட தெரியாதா ஏங்க
கூட தெரியாது இதுவர படிக்கிறே ஒவ்வொரு ஆள் பாதிப்பேரு நேம் தெரியாது மேம் வந்து பேசுறவங்க எழுப்பிவிட சொன்னா கூட அந்த பொண்ணுக்கு நேம் தெரியாம பேசாம நிக்க வேண்டியதுதா யாருன்னே தெரியாம
இவ்ளோ குளோஸா இருக்கவங்க மட்டு ஒரு பத்து பேரு
பாதி பேர் கூட க்ளோஸ்டு ஆனாலுமே பட் வந்து கொஞ்ச ஃபர்ஸ்ட் பென்ச் கொஞ்ச தள்ளி இருக்கிற பொண்ணுங்க கிட்டலா க்ளோஸ் கெடையாது ரொம்பலா பேச மாட்டோ
ம் ம்
ம் மேம் வந்து எப்டி சொல்றதுக்கு பஃர்ஸ்ட் இயர்ல வந்து எப்படி திட்டுவாங்கன்னா எங்களுக்கிட்ட சிரிச்சி கூட சி லைட்டா கூட சிரிக்க மாட்டாங்க மூஞ்ச பாரு அப்டி வெறுப்பாவே வச்சிருப்பாங்க பட் இந்த இயர்ல வந்து ஏதோ ஜாலியா சிரி சிரிச்சிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க
செகண்ட் இயரா வந்ட்டீங்கள இல்ல அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல தா அந்த எங்களுக்கு அப்படிதா ஃபர்ஸ்ட்டு இயர்ல இருக்கு மட்டு ஸ்டிக் காட்னாங்க
ம்
அதுக்கப்பறோ அது செகண்ட் இயர்லா போன பிறகு அந்த அளவுக்கு ஸ்ட்டா தேர்ட் இயர்ல சுத்தமா இல்ல
ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எப்டி சொல்றதுக்கு காலேஜ்ல வந்து போன் யூஸ் பண்ண எங்க காலேஜ்ல ஃபோன் அலோட் கடையாது நாட் அலோடு போன்லா ம் ம் போனே கொண்டு போ கூடாது நாட் அலோட் தா
இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டான காலேஜ்ஜாங்க சேர்ந்தீங்க
ம் அஹா யூனிஃபாம்மு இதல்லா உண்டு சோ நாட் அலோடு
ஆ
நாங் வந்து என்ன பண்ணுவோ போன்லா கொண்டு போவோ பட் யூஸ் பண்ணது மேம்ட்ட மாட்டி ரெண்டு மூணு ஆட் பேர் மாட்னாங்க நறைய வாட்டி
ம்
அதுக்கப்பறத்துலருந்து ஃப்ரீயா விட்டாங்க செகண்ட் இயர்ல அவுங்களுக்கே சொல்றாங்க யாருக்கு எல்லார்கிட்டயு ஃபோன் இருக்குன்னு எனக்கு தெரியு தாராளம சிரிச்சிட்டே சொல்றாங் எல்லார்கிட்டயு ஃபோன் இருக்கு எனக்கு தெரியு யார் ஃபோன் வெச்சியிருக்கிங்கள எனக்கு இப்ப ஃபோன் தேவப்படுது ஒரு ஆள் ஃபோன்ன கொண்டுவாங்க அப்டின்னு சொல்றாங்க சிரிஸ்ட்டே
ம் பேக்ல நீங்களே வெச்சிருப்பீங்களா சுவிட்ச் ஆப் பண்ணி ம் ம்
இல்ல சுவிட்ச் ஆப்லா பண்ண மாட்டோ
ஆ எங்களுதுல எங்களுதுல ஃபர்ஸ்ட் ஃபோன் நா ட் அலோட் சொல்லுவாங்க அனா அதல்லா கண்டுக்க மாட்டோ நா
ஆ ஒரு நிம்ஷோ ஒரு நிம்ஷோ நிம்ஷோ ஆ சொல்லுங்க அப்பறோ வந்து நீங்க ஆ
ம் அது
ஆ அப்பற சொல்லுங்க
ம் உங்களது செலிப்ரிட்டிலா வரமாட்டாங்களா உங்க காலேஜுக்குலா
இல்ல இல்ல அந்த அளவுக்குலா காலேஜ் பெரிய காலேஜ் இல்ல
அப்டியா
செலபிரிட்டி எல்லா வர்றதுக்கு பெரிய காலேஜ்ல நாங்க காலேஜ்
ம் ம் எங்களுக்கு வருவாங்க
ம் லைக் எங்க ஊர்ல இருக்க வேற காலேஜில வந்து ரோஹிணி காலேஜுன்னு ஒரு காலேஜ் உண்டு அங்க வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் தா மோஸ்டலி ஃல்லாவே ஹீரோ ஹீரோயின்ஸ் தா வருவாங்க அந்த காலேஜ்ஜுல அதுக்கப் அப்பறோ வந்து இன்னொரு காலேஜ்ல வந்து ஒரு போன இந்த வர்ஷோ பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது வந்து ஒரு செலப்ரிட்டி வந்தாங்க என் டி தெரிமா செலபிரிட்டி அந்த யூடியூப் சேனல்ல வருவானே என் டி
தெர்லியே என் டியா
என் பி
தெரில அவரு ஆ
அவுங்க போனாங்க பட் எங்க காலேஜுக்கு அதல்லா வரமாட்டாங்க யாரு
ஓகே ஓகே அவ்
எங்க காலேஜுல வந்து பக்கத்துல இருக்கறது அ கலக்கி வர்ரதே பெருசுன் சொல்லிக்கிறா மாதிரிதா இருக்கு லைக் ஒருத்த வருவா ஐயோ நா ஸ்கூல் படிக்கும் போதே அவ மூஞ்சதா வர்ஷ வர்ஷோ பாத்துட்ருக்க சிக்ஸ்துல இருந்தே உ முஞ்சதா பாப்பே வருஷ வருஷோ யார் தெரியுமா அந்த வசந்த குமார் ஓனர் இருக்காங்கல்ல வசந்த குமார்
ஆமா
அவனுக்கு பைய
ஆ
அவ அவனுக்கு பையன இங்க வந்து கொஞ்ச அவனு கட்சில எல்லா இருக்காங்க அவங்ளு வசந்த குமார் இருந்ததுலது வசந்து ய ஆ ஐயோ அவ மூஞ்சதா வர்ஷ வர்ஷ பாக்குறோ முடியாது தாங்க முடியாது என்ன ஒரு ஃபங்க்ஷனாலு அவன கூட்டு வந்துருவாங்க வேற வேலையே கெடையாது அவனுக்கு அவனு வந்துருவான் ஸ்கூல்லயு செரி காலேஜ்லியு இந்தாட்டி காலேஜ்டேக்கு அவ தா வந்தா ஆமா
அது ஓ உங்க ஏரியாவே அந்த அவர்தா ஃபேமஸ் கூட
அதெல்லா தெர்ல எதுக்கு எடுத்தாலும அவன தா கூட்டிட்டு வராங்க கடுப்பாயிட்டு நாங்கலா நோ நோ லைக் நாங்க வந்து படிச்ச ஸ்கூல்ல யார் யாரல்லா
அனிருத் தமன்னா நயன்தாரா விக்னேஷ் சிவன் அப்புறோ ஆமா என்னைக்கா
தெரிது
ஆ ஆ நெறைய பேர் வருவாங்க நா ஏன்டா இந்த காலேஜ் சேர்ந்தே நெனச்சே ஃபர்ஸ்ட்டு இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இருக்கிறதுனால கொஞ் அப்டியே தப்பிச்ட்டே இல்லினா க நெஜமா டிஸ்க் கண்டினியூ பண்றோ
ஓ அப்டி
நா நெனச்சதே கொஞ்சோ நல்ல நல்ல இதுவா போலா ஜாலியா இருக்கணு மூணு வர்ஷோ
நா லைக் எங்க காலேஜ் ஸ்ட்ரிக் தா ரொம்ப
ஆ பிஜியாச்சு நல்ல காலேஜ்ல படிங்க
ஆ பட் நாங்க ஆறு பேர் இருக்கோ நாங்க ஆறு அப்றோ சேர்ந்தா அ இல்ல யூ ஜி தா படிச்சுட்டு இருக்றோ ஓ ஆறு பேருமே செமா அட்டக்காசோ பண்ணுவோ மேம்டல்லா லைக் காலேஜ் ஒன் ஓபன் ஆயி ஒன் வீக்லே மாட்னோ மேம்ட்ட நறைய பண்ணோ இப்போ லைக் நாங்க ஆறு பேருமே லாஸ்ட் பெஞ்சு தா போய் உட்காருவோ இப்போ என்ன ஆச்சு இந்த கிளாஸ்ல வந்து அறுபத்தி மூணு பேருக்கே வ இட இல்ல எங்க ஆறு பேருக்கு தனியா பேய் நாங்க எங்கத்த இடத்த இடத் தேர்றதுக்குன் இருக்கோ இடமே கெடைக்க மாட்டிக்கிது இப்ப வேற வழி இல்லாம லைக் பெஞ்சஸ்க்குலா ஸ்டெப்ஸ்சுக்கு ரொம்ப ஸ்டெப் ஸ்டெப்ப தா இருக்கு இந்த கிளாஸ் லாஸ்ட் பெஞ்சிக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப்பு கெடக்குது அங்க போய் பின்னாடி போய் வர்சையா கெடப்போம் இருந்துட் ட்டுக்கே காட்ஸ்ல இல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் பட் லாஸ்ட் பெஞ்சல தா இருப்பே ரோல் நம்பர் லைக் நீங்க இந்த காலேஜ்ல வந்து ரோல் நம்பர்டிதா இருக்கு இங்க ரோல் நம்பர் படிதா வப்பாங்க ம்
ம்
ரோல் நம்பர் வைஸ் தா உட்கார வப்பாங்க சோ நா வந்து எனக்கு ரோல் நம்பர் டூ ஆ ச ரோல் நம்பர் டூ சோ வந்து
ஃபஸ்ட்டு நீங்க தா வருவீங்ளா
ஆமாமா பட் வந்து சேர்ந்தா இருக் எப்பவுமே அந்தல நனைச்சு லாஸ் பெஞ்சல தா இருப்போ மேம் கே தெரியு
எங்க படிக்க உக்காறது கூட ரோல் நம்பர் ஐசா புடிச்ச எடத்துல கூட உக்கார விட மாட்டாங்க
மாட்டாங்க அப்பெல்லா விட மாட்டாங்க ரோல் நம்பர் தா பட் நாங்க அப்டி இருந் இது வரைக்கு நாங்க அப்டி இருந்தது இல்ல
சரிஷ் நீங்க ஸ்கூல்ல படிக்ரேன்ன
ஆ அத்தான சொல்ற நாங்க ஸ்கூல் முடிஞ்சி ஸ்கூல் வந்திருக்கோ ஒரு ஒரு ஸ்கூல் முடிஞ்சி ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கோ
ஸ்சிட் நா கேள்விப்பட்டது இல்ல முதல்ல ஸ்சிட்டா இருக்கு போன் எடுத்திட்டு வர கூடாதுன்னுவாங்க சில சிலது யூனிஃபார்ம் கூட இருக்கு சில கல்ச்சரல்ஸே இல்லாம இருக்கு ஏ ப்ரெண்ட எல்லா கல்ச்சரல்ஸ்சே இல்ல புல்ஸ்ட்ரிட்க் அப்டி இப்டின்னுவாங்க பட் ஆனா உக்கார எடல்லா இந்த அலோ இருக்காது
ஆ அப்புற சொல்லுங்க
உம்
அப்புரோ சொல்லுங்க உங்க காலேஜி ஏப்டி ஸ்ட்சிக்டாலாக் இருக்காதா
ஏ காலேஜி ஜிஎஸ்டி டெஸ்ட் கிட்டுனா நா எக்ஸாம்ல மட்டு கொஞ்சோ இது பண்ணுவாங்க மத்த டைம்ல எல்லா கொஞ்சோ நார்மலா தா இருக்கு நா நா பெருசா காலேஜ் காலேஜ்ல இப்போ நம்ம ஏதாச்சி இது பண்ண அரியர் இருந்தது வச்சிக்கோங்க அப்போ வந்து பருத்தி ஆ அப் இப்போந்தா அந்த ஸ்டூடண்ஸ கொஞ்ச டைட் பண்ணுவாங்க புடிப்பாங்க அ ஆ அரியர் இல்னா ப்ரீயா உட்ருவா ஜால்யா
ஆ
ஆ ஹ
ஓகே அப்ரோ வந்து சொல்லுங்க
அப்ரோ நீங்க தா சொல்னு